என்ன செய்றீங்க சமயல்லா செஞ்சாச்சா
ம் சமையல் வந்து நைட்டுக்கு கோதும தோச தேங்காச் சட்னி நீங்க சமப்பீங்களா
நா‌ எல்லாத்துக்கு ஆஹ் நா நல்லா சமைப்பனே நா தா ஏ சமையல்ல தா நீங்க சாப்ட்டதில்லேல்ல ஆமா
இல்ல இல்ல நா சாப்ட்டது இல்ல ஒரே ஒரு நாள் தக்காளி சாதம் மட்டும் சாப்ட்ருக்க
ஆஹ் அதா அதா‌ அதா ஆஹ் ரேணு அதா‌ அதா ரேணுலா நா அதா சொல்றனே அப்பவே அத்தன வேல பாப்போ இப்ப சொல்லவா வேணு விதவிதமா சமை ப்போ ஆனா ஏ சமையல சாப்புட்றதுக்கு இன்னு ஒரு ஆளுக்கு குடுப்பனை இல்ல அந்தாள் அதா சொல்லு அஹ் ஒரு முற நானு அவ் அவுங்களு வந்து பாத்தீங்கன்னா ஊட்டி போயிருந்தோ
ஆஹ் எப்போ இது நடந்தது உங்க கல்லூரி டைம்லயா காலேஜ் படிச்சிட்ருக்கும் போதா
இல்லல்லல்லல்லல்லல்ல ஐய இல்ல இப்ப நானு எங்க மச்சானு சொல்ற இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆ நாங்க வந்து எங்க அலுவலக வேலையா வந்து ஊட்டிக்கு போய்ருந்தோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நா ஊட்டிக்கு போய்ட்டு நாங்க ஏற்காடு தா போறதா ப்ளானு அப்ப நா இருக்கும் போதே நா வந்து அவர்ட்ட சொல்றே இந்த மாரி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி ஏற்காட்லதா வேல பாத்தா இந்த மாரி இந்த ஸ்கூல்ல தா அப்டின் நா சொன்ன அந்த ஸ்கூல்ல தாண்டிதா நாங்க போனோமே பார்க் இருக்கும்ல ஏற்காடு தாண்டி அங்க போய்ட்டு அப்றோ நாங்க வந்தோ அப்பறோ வந்து அப்டின் சொன்ன அப்ப யாரு என்னன்னு கேடக்கும் போது அவுங்கட்டயு நா சொன்ன இந்த மாரி அவளு ரொம்ப கஷ்டப்பட்டா அவுங்க வீட்லயு சரியா அந்த இதல்லா இல்ல அப்றோ அவளே இருந்தா அப்பறோ நா வந்து கான்டாக்ட் இல்ல அப்படின் சொல்லி நா சொல்லிட்ருந்த அப்ப நாங்க ஊட்டிக்கு போனோ எங்க அலுவலகம் வந்து குன்னூர்ல இருக்கு அங்க ஒரு ஒரு யூனிட் தொறந்தாங்க அப் அப்ப நாங்க போனோ அங்க வந்து என்னன்னா போயி நாங்க இருந்து தங்கி இருந்தோ எல்லாருக்கு தனித்தனி அறைஹள் தா ரெசா
லார்ந்ததா இப்போ நா வந்து உம் ஆ மட்டு சொல்லிட்டே இருக்க கூடாது அதனால நானு ஒரு கேள்வி கேக்ற நீங்க அதுக்கு பதில் சொல்
இது புரியுது இல்லல்ல இல்லல்ல அதல்லா இல்லல்ல இல்லல்ல அத பத்தி பேச வேண்டாம் புரிது இல்ல நா என்னன்னா அங்க போய் தங்கியிருந்தோ அப்போ நம்ம வந்து என்னன்னா நா உண்மையா சொ சொல்றே என் வாழ்க்கைல நா அந்த மாரி பெரிய பெரிய ஹோட்டல்லா நா பா போயிருக்க ஆனா நா தங்குனதல்லா கடையாது அந்த கான்ஃபரன்சி இந்த மாரிலா போயிருக்குற விட் வெளிநாடு போனப்ப போயிருக்க ஆனா மொத மொதல்ல ஊட்டில அப்டி ஒரு அறை இருக்குமா அப்டின்னு அந்த ஒரு நாளிடையே அந்த அறைக்கு வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டாயரூபா தங்கறக்கு மட்டு
இது வந்து மொ ரொம்ப அதிகமா இருக்கற மாரி இருக்கே ரொம்ப அதிகமான ஒரு இது
ரொம்ப அதிகாரம் அதிகங்கறத விட என்னன்னா இல்லல்ல இல்லல்ல அது வந்து என்னன்னா ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டல் அது ஊட்டிலயே ஏன்னா இவ வந்து நல்லா எ அ அது ஏன்னா இவ வந்து நல்லா சம்பாதிரக்க கூடிய அது ஹோட்டல் கெடையாது ரெசார்ட் அது அதுல வந்து பாத்தீனா குதிர சவாரி அ கேம் கேம்ப் ஃபயரு எல்லாமே இருந்துச்சு இவன்ட்ட நா சொல்ற ஆனா உண்மையா சொல்ற எ வாழ்நாள்லயே நா போய் தங்கி இருந்தது அஞ்சு நாளு அ அது வந்து எங்க கம்பெனிஸ் செலவு தா அந்த அஞ்சு நாள் எங்க கம்பெனி ஹோட்டல்ல ரூம் குடுத்துருவாங்க அதுக்கு வந்து நாங்க ஒரு பதினஞ்சு பொண்ணுங்க போனோ எல்லா வெளிய மாநில தெர எல்லா அ எங்க கம்பனி ஏத்துக்குவாங்க ஆனா இவ என்ன செஞ்சான்னா வேண்டா நீ அங்கெல்லா தங்க வேண்டா நீ இங்க வா நா அத்தைகிட்ட நா சொல்லி க்கிறே மாமா கிட்ட நா சொல்லிக்கிறே அப்டின் சொல்லி அ அந்த செவன் ஸ்டார் ஹோட்டல் வந்து கூட்டிட் நாங்க தங்கன ரூமுமே நல்லா இருந்தது ஐயாயிரந்தா ஆனா அவ்ளோ சூப்பராருந்தது இவ வந்து சரி கூட்டிட்டு போறன் சொல்ட்டு நாங்க அந்த ரூம்ல போய் தங்கிருந்தோ பக்கத்து பக்கத்து அ ரெண்டு பேரு தனித்தனி அறைகள் தா இந்த மாரி இருந்தது ஆனா எ வாழ்க்கையில அந்த மாரி அந்த ரூம் குள்ளயே பாத்தீனா ஸ்விம்மிங் ஃபூலு அப்புற வந்து பாத்தீனா அது அந்தஸ் சுடுதண்ணியாளால நெறஞ்ச ஸ்விம்மிங் ஃபூலு உள்ளுக்குள்ளேயே வந்து அப்டி அந்த அந்தந்த ரூமுக்கு என்னென்ன வேணுமோ அங்கயே வெச்சு சமைச்சு குடுக்கறது அந்த டிஜே மியூசிக்கு இந்த மாரிலா இரு ந்து இவனோட சொந்த கைகாசு இருக்கு அதெல்லா பாக்கு போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு நா நெனைச்சே ச இதெல்லா நம்ம வாலுவே ஆனா சத்தியமா சொல்றே அவனோட ஒரு மாச சம்பள ஐந்து லட்ச ரூபா ஆனா எனக்காக அவ செலவு பண்ணுனது வந்து பாத்தீனா யாருமே நம்ப மாட் த ஊட்டி போய் செலவான காசு ரெண்டு ரெண்டர லட்சரூபா அந்த அஞ்சு நாளைக்கு
ஐந்து நாளுக்கு ரெண்ட்ற லட்சங்கிறது மிகப் பெரிய ஒரு தொகை அந்த தொகைய வந்து உங்களுக் க்காக செலவு பண்ணியிருக்காருங்க போது வந்து மிக்
என்னன்னா அவனுக்கு என்னன்னா நா வந்து இந்த திருமண வாழ்க்கையில வந்து நா ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தே ஏன்னா அப்பதா எனக்கு அந்த கோர்ட்ல கேஸ் முடியுது இந்த மாரி பிரச்சனை எல்லா இருக்குல்ல அத மறக்க வைக்கணுங்கிறதுக்காக என்ன கூட்டிட்டு போயிட்டு உண்மையா சொல்ற ஏ வாழ்நாள்ல நா பலூன் ஊதுனது கெடையாது அவ்ளோ பெரிய பலூன்னு எனக் கொழந்தைகள் எல்லா என்னென்ன வெளையாடுவாங்களோ அந்த பொட்டானிக்கல் கார்டன்ல இந்த மாரி எல்லா வந்து நா இப் எதிரே பாக்கல அதே மாரி டரெஸ்ஸு அதே மாரி தா அ அதே மாரி ரி அதே அ அதே மா மாரி என்னன்னா எங்க அலுவலகத்தில சார்ப போனோ ஒரு ரெண்டு நாள் நாங்க காலைல போய் மீட்டிங் அட்டென் பண்ணிருவோ சோ அங்கெல்லா போயிருவோ நைட் ஃபுல்லா பாத்தீனா அந்த அந்த ஊட்டி அந்த போட் ஹவுஸ் இருக்கு இல்லையா அதுல இருந்து சும்மா அப்டியே நடந்து போவோ ரெண்டு பேரு பேசி
கேக்கல பேசுறது
க்கு கார் பத்தாயிருபா அந்த மாரிலா எடுத்தாங்க அப்ப நா சொன்னே இந்த காச மிச்சப்படுத்திருந்தீன்னா
செகண்ட் மூணு செகண்ட் வந்து வாய்ஸ்
புரியுது புரியுது புரியுது புரியுது தயவு செஞ்சு இல்ல இல்ல தயவு செஞ்சு சொல்றே நீங்க அத அப்டியே பொருபடுத்திக்க வேண்டா அத கண்டுக்காதீங்க அ அது அது அப்படித்தா இருக்கு என்னன்னா இப்ப கேக்குதா நல்லா அ என்னன்னா அந்த மாரி இரு நா சொன்னே இந்த ரெண்டு லட்ச ரூபா காசு இருந்தா நா வந்து ஒரு திருமணமே செஞ்சுக்குவே இது வந்து அ தேவையில்லாத செலவு தான அப்டின் சொல்லு போது மனுஷனுக்கு மிஞ்சி அந்த பணம் இல்ல இந்த டைம்ல நா உங்கூட இருக்கே இனி அடுத்து நா இருப்பேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது அங்கருந்து டிக்கெட் வந்து எழுவதாயிர் ரூபாய் அப்ப டிக்கெட்டே கடையா கடைக்கல்ல அப்ப வந்து பாத்தீங்ன்னா ரொம் ரொம்ப கஷ்டமாருந்துச்சு அப்ப நா சொன்னே இது இவ்ளோ செலவு பணி வேணுமா தனக்குன்னு ஒரு சட்டையே எடுத்துக்கிட் டா கூட யோசிக்கிற ஒரு ஆளு இதெல்லா தேவையா அப் ட கண்டிப்பா தேவ நீ நீ நல்லா இருக்கணு அவ்ளோ தா நீ சந்தோஷமா இருக்கணு ஓ சந்தோஷத்த நா பாக்கணு அப்டின்னு சொல் அப்ப அல்ல அப்புடின் சொன்ன அந்த மனுஷ அஞ்சு நாள் நா வந்து போன அந்த ஊட்டி வந்து எல்லாரு வெளிநாடு அங்க இங்கல்லா போனாங்க ஆனா அவுங்களுக்கு வந்து வெளிநாட்லேயே இருக்கறதுனால நம்ம ஊர்லருக்க சுற்றுலா தலங்கள பாக்கணுங்கற ஆச அப்ப நாங்க ஊட்டியில அந்த அஞ்சு நாளு இருந்தோமா தங்கிருந்து எங்க அத்த எங்க அம்மா கிட்ட போன் பண்ணி மாமி நீங்குளு வந்துருக்லா நல்லாருக் கும் மாமி அப்ப எங்க வீட்லே அத்த பையங்கறதுனால தா விட்டாங்க செரி பரவால்ல நீ இருக்கேல்ல நீ பாத் எடுத்துக்லான்னு அப்போ வந்து என்னன்னா உண்மையா சொல்றே நா நெஜமா ஒரு துணி எடுக்னா கூட ஒரு முன்னூறு ரூபாய் நானூறு கைக்கு ஒரு டாப்பெடுத்தா யோசிப்பே
நம்ம வந்து நம்மளுடைய வாழ்ந்த விதமாகட்டு நம்மள வீட்ல வளர்த்த விதமாகட்
அப்பிடியே அல்லல்ல அப்படின்னு
வந்து செலவு பண்ண மா
இல்லெல்ல இல்லெல்ல நம்ம சூழ்நெல அப்டி அப்டி ஆனா அங்க போய் ஊட்டில மொத மொதல்ல நா போ போறே போக போம்போது என்ன என்ன வேணு ஒனக்கு அப்டின்னு கேக்கும்போது நா சும்மா சொன்னே எனக்கு ஒரு ஜெயின் வேணு அப்டின்னே என்ன தங்கத் எடுத்துலையா அப்டின் எதுலியு வேண்டா நா சும்மா தா கேட்டே இல்ல வேணான்னா எடுத்துக்கறதுன்னா எடுத்துக்கோ ஒன்னும் பிரச்சன னைல்ல என்ன இன்னிக்கி ஒரு நாள் நாளை கட் பண்ணிட்டு போயிக்கலா ஒன்னு பிரச்சன இந்த மாசோ சம்பளோ உனக்கானது அப்பிடின்னு ஆனா போயிட்டு நா சத்தியமா சொல்றே என்ன நம்பிலா யாரு அவ்ளோ பணோ குடுத்து ததில்ல கார்டு குடுத்ததில்ல
ம்
கார்ட வந்து ஒரு அ சொல்லுவாங்கல்ல அவனோட கார்ட வந்து எனக் குடுத்து ஒனக்கு என்ன வேன்னோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோன் சொல்லிட்டு அங்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் இருந்துச்சு ஊட்டியில மொத மொதல ஊட்டில அவ்ளோ பெரிய கடைய நா பாக்ல ஊட் ட்டில எல்லா கடையுமே குட்டி கட தா சிவா டெக்ஸ்ட் டைல்ஸ் இருந்துச்சு அங்க போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்
சொல்லு சொல்லு
பெரிய பெரிய கடைகள் இருக்கு அங்க ஊட்டிலெல்லா குட்டி குட்டி கடைகள் நக கடைகள்மே பொ பொந்துக்குள்ள இருக்கற மாரிதா இருக் அந்த தங்கமாளிக்
ஆமா ஆமா ஏன்னா அந்த எடம் மலைப்பகுதி அந்த எடத்துல வந்து அவ்ளோவா வந்து விற்பனையா குமா அப்டின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதா ஆ ஆ
சொல்லும் போது பாத்தா அந்த கடையிலையு அவ்ளோ கூட்டோ அப்ப நா போய் பாக்கறே பாத்துட் துட் ஒரு ஒரு டாப் மட்டு எடுத்துட்டு நா சொன்னே இது போதுங்க எனக் கு வேண்டா போது கொண்டு வந்த உடைகளே இருக்கு போதுன்ன இல்ல நீ எடுத்துக்க அப்டின்னு சொன்னா ஒரு ரெண்டாயிர ரூவாய்க்கு மட்டு எடுத்துட்டு வந்துட்ட வந்துட்டு பாத்தீங்ன்னா நா எதுவுமே செய்யல நா வந்து ரூம்ல வச்சுட்டு அந்த ட்ரெஸ் நல்லாருக்காற் போட்டு போட்டு பாத்தா அது எனக்கு ரொம்ப பெரிய விஷ்யமாருந்தது திரும்பி வரப்பதா அ கரெக்டா நாங்க வந்து கோயம்புத்தூர ரீச்சாகும் போது கடையில கொண்டு போய் உடுற என்ன துணி எடுத்துக்கிறியா அப்புன்னு இல்ல எனக்கு வேண்டா போது இவ்ளோ எடுத்துட்டோமே போது நாலு செட்டு எடுத்துருக்குறே இது போது எனக்கு அப்ட் நீப்போ அப்டின்னு சொல்லிட்டு கார்ட குடுத்து நீ கோயம்புத்தூர் வந்து சிவா டெக்ஸ்டைல்ஸ்ல என்ன வேணுமோ எடுத்துக்கோன் சொல்லி எ ஆ நா வந்து கேக்கறே வேண்டா வேண்டான் சொல்ற முப்பதாயிர ரூபா காசு எங்கையில குடுத்து நீ முப்பதாயிர ரூவாய்கி துணி எடு த்துக்கோ ஒரு வருஷோ ஃபுல்லா நீ துணியவே நெனைக்க கூடாது நா அடுத்த வருஷோ வரும்போது உனக்
ஐய்யயோ அந்த அந்த அளவுக்கு அந் மாரி ஒரு காசுகுடுத்து த்ததே இல்ல
நா சத்தியமா சொல்றே நா இல்லல்ல நானு நஜமாலுமே சொல்றே ஆ நா வந்து எதுக்குமே ஆசைப்பட மாட்டே ஆனா நா டிரஸ்ன்னா எனக்கு ரொம்ப புடிக்குந்தா நா சில நாள் ஏங்குனது உண்டு நம்மளால இவ்ள இப்டி ட்ரஸ் எடுக்க முடியுமா அப்டின்னு ஆனா நம்ம வீட்லயே வந்து வறுமைையில்ல ஆனா வந்து இது தேவையானு யோசிப்பாங்க
நம்ம வந்து அனாவசிய அதாவது நம்மளுடைய தேவைகள் வந்து நம்மளுக்கு தெரியு அத்தியாவசிய தேவ அனாவசிய தேவ எது அப்டினு நம்மக்கு தெரியு நம்ம வந்து இப்ப இருநூறு ரூபாய் எடுத்தாலு அது டிரெஸ்க்கு ட்ரெஸ் தா ரெண்டாயிர ரூபாய்கு எடுத்தாலு ட்ரெஸ் ட்ரெஸ்சுதா அது நம்மளுக்கு புடிச்சிருக்கா நம்ம மனசுக்கு புடிச்சிரு
இல்ல இல்ல உண்மையா சொல்றே நா ஒரு கர்சிஃப் கூட அந்த மனுஷனுக்கு வாங்கி குடுக்கல அப்ப வந்து நா நினைச்சுக்கிட்டே நம்ம எவ்வளவோ நம்ம எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ணனு அப்டின்னு சொல்லிட்டு முப்பதாயிர ரூவாய்க்கில்லனா அதுலய பத்தாயிரருவாய்க்கு டிரெஸ் எடுக்கிறே அதுலயு ஒரு பத்து செட் எடுத்துட்ட எடுத்த சட்டை எல்லாத்தையு கொண்டு போய் பில் போடும் போது இவரு கொண்டு போயிட்டு எல்லாத்தையு கொண்டு போய் திருப்பி குடுத்துட்டு இதெல்லா எதுவுமே வேண்டா இதுன்னு குப்ப மாரி எடுத்து வச்சிருக்க நல்லா பிராண்டடா போய் எடுப்போ அப்படின் சொல்லிட்டு எல் எல்ல டாபுமே ஆயத்த ஐநூறுவா ஆயிரத்தி எட்நூறுவா ரெண்டாயிரத்து ஐநூறுவாய்க் எடுக்கும் போது எனக்கு அங்கலாப்பா இருந்துச்சு இப்படி எடுத்தா பதினஞ்சு செட்டு தா வரு நம்ம நம்ம வந் இப்படி எடுத்த ஒரு முப்பது செட்டு எடுத்துக்கலா ஏ மனசு அப்பவு அங்கதா போகுது அப்ப அவரதா சொல்றாரு எடுத்து குடுக்கறது நானு நீ எங் கூடதா போட்டு வர போற நீ எடுத்துக்கோ வெளியில போன நல்லா நீட்டா நச்சுச்சு ஒரு ஒரு செட்னாலு நல்லா
ஆமா அப்படிதா என்னோ அதாவது என்னுடைய கணவர் மே எப்படி சொல்லுவாருன்னா அப்படித்தா சொல்லுவாரு நீ ஒ ஒரு ட்ரெஸ் எடுத்தாலு மூவாய்ரூபாய்க்கு எடுக்கணு எடுத்து த்தனா அந்த டிரெஸ் வந்து அஞ்சு வருஷ ஆனாலு உனக்கு அப்டியே இருக்கு ஆனா இப்ப நீ எரநூறு ரூபாய்க் எடுக்கறதாகட்டு முந்நூறுரூபாய்க் எடுக்க ரதாட்டு அதெல்லா வந்து உனக்கு ஒரு ரெண்டு மாச மூணு மாசலயே அது போயிரு அதனுடைய தன்மைய அது வந்து எழந்துரு அதனால நீ வந்து எடுக்கத பத்தி யோசிக்காாத எடுக்கிறது நல்லா எடு அப்டி நா அவங்களு சொல்லுவாங்க
அதுதா அப்படின்னு சொல்லிட்டு நா எடுத்தே நீ சொல்றது சரிதா அப்ப அப்படின்னு சொல்லி எடுக்கும் போது சரி நா வந்து உங்களுக்கு ஒரு சட் ட எடுத்துக்கோ இல்ல இல்ல வேண்டா நீ இப்ப எடுத்துக்கோ சொல்லிட்டு சொல்றா இதெல்லா வந்துட்டு ஊருக்கு போறே ஊருக்கு போயட்சி எல்லா எடுத்து குடுத்துட்டு ஊருக்கு போய் காச்சல் ஹாஸ்பிடலு போ ஓலையான்னு கேக்குறே ஹாஸ்பிட்டலு போன என்னம்மா ஐயாயிரரூபா இங்க செலவாகு நம்ம ஊரு காசுக்கு பத்தாயிர பதினஞ்சாயிர வந்துரும்ன நா அதா சொன்னே எனக்கு அவ்ள துணி எடுத் த்து குடுத்த ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ண உனக்கு நீ பாத்துக்க உனக்கு முன்வரலைய அதெல்லா ஒன்னு ப்பில்ல இதெல்லா சரியா போயிரு அந்த மூணு நாள் காய்ச்சல்ல இருக்காங்க அப்பதா நா புரிஞ்சுகிட்டே நமக்கு கணவர்களோக்கூட்டு உள்ள ஆண் வந்து அந்த பெண்ண பாதுகாக்கற ஆணுங்களு இருக்காங்க பெண்ண அழிக்கிற ஆணுங்களு இருக்காங்க அப்படின்
ஆமா வந்து அதா நூத்துக்கு நூறு உண்ம ஆ சரி ஆ பாருங்க ஆ ஓகே பாருங்க